வணக்கம் தோழரே எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கோம்
சாப்ட்டு முடிச்சுட்டீங்ளா
ஆ சாப்ட்டு முடிச்சாச்சு
சரிங்க தோழரே அப்ற வேற விஷய
வேற விஷயம் ஆமா எதா இருக்கு லைட்டா மழ வர்ற மாரி கிளைமேட் இருக்கு இந்த கிளைமேட் வேற பாத்துருக்குறோ ஆமா
அப்டியா மழ வருதானா அங்க வந்து வெயில் தா காஞ்சிட்டு இருக்கு வெயிலாவேதா இருக்கு ஆனல் அடிக்குது ஆமா இல்லங்க இப்ப நம்ம வீட்டுக்கிட்ட பாத்தீங்னா இங்க மழ வரு ஒரு இடத்துல பத்தா வெயில் காயு அந்த ஏரியாலல்லா மழ பெய்சிருக் இந்த ரோடு நனஞ்சே இருக்காது நம்போ வண்டியில வரயில பாத்தா தெரியு சில இடத்துல்லா
சில இடத்துல நாங்க பைக்ல வரும்போது மழ வரு செரி நம்மளுக் அவசரமா வேலகுது நனஞ்சிட்டே வந்துருவோ ஆனா அடுத்த ஏரியால பாத்த சுத்தமா நெனப்போ ஏன அவளோ தண்ணி உ வெச்சின்னா அந்த ஏரியா ஒரு மழை இருக்காது அந்த மார் இடமு
ஆமா தரைல்லா தரைய பத்தா நனஞ்சே இருக்காது பத்தா வெயில் அப்டியேதா இருக்கு அந்த ஒரு தூறல் கூட தெரியாது
ஆமா ஆனா என்னதா நம்ம நெனச்சாலு வெயில் வந்து வெயில் அடிக்கும் போது ச மழ வர மாட்டிகிதேன் நெனைக்கிறோ ஆனா மழ பெஞ்சுட்டே இருந்தா இந்த மழை எப் எப்ப நிக்கிம்னே தெர்ல வெளிய போக முடிய மாட்டிகிகுது சட்ட காய மாட்டிகிகுது என்ன அப்டியே இருக்கேன்னு அப்டி நெனப்போ ஆனா எல்லாமே மாறி மாறி வரும்போது அது ஒரு மகிழ்ச்சியா இருக்கு
எனக்கு உண்மையிலே நானு நெனச்சிருக்கே எவ்ளோ வேன்னாலு வெயிலே காயட்டு மழையே வே ணா அப்டின் நெனப்ப ஏன்னா மழ வந்தன்னா வேல எல்லா கெட்டு போயிடு வெளில போ முடியாது ஒரு வேல நடக்காது அந்த மாரி நச நச நசன்ட்ருக்கு அந்த வழியில ரோடுங்க வழிக்குணு வுழுந்தாங்க கரண்ட் இல்லாத இருக்கு அந்த மாரி ஏகப்பட்ட பிரச்சனையா இருக்கு அதனால மழையே தேவயில்ல மழ ஆனா வந்து மழ வந்து விவசாயம் பண்றவங்களுக்கு வேணுமே
இல்ல மழ பெய்யணு எப்ப பெய்யணும்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிக்கணு விடிய நாலு மணிக் முடிஞ்சிர்ணு அப்ப யாருக்கு பிரச்சன கெடையாது ஏன்னா நாலு மணிக்கு மேலதா ஆ ஏன்னா நாலு மணிக்கு மேல இந்த பாலு கறக்குறவுங்க போவாங்க அடுத்து இந்த விவசாயிக போவாங்க மார்க்கெட்டுக்கு போவாங்க நாலு மணியனா பகல்ல ஃபுல்லா பெய்யும்போது எல்லா வேலையு பாதிக்கு ஏன்னா இப்ப வெயில் அடிக்கும் போது நம்ம ஸ் பீடா போயிர்லா வண்டிலே டூ வீலர்ல ஸ்பீடா போயிட்டு வேகமா வந்துர்லா ஆனா மழ பெய்யும் போது ரொம்ப மெதுவா போணு சகதி அடிக்கு வெள்ள சட்டை போட முடியாது நல்ல ட்ரெஸ் போட முடியாது ரொம்ப கரையாயிரு
வேலையே நடக்காது ஒரு இடத்துல இப்ப நம்ம ஒரு ஒரு ஒதுங்கி நிக்கிறோம்னா இங்கெந்து எப்ப மழ வுடுமோ அப்பதா அந்தாண்ட போலான் நம்ம நின்னுட்டே இருக்கணு ஒரு இடத்துக்கு போறோன்னா டக்கு டக்குன்னு வேல முடிச்ட்டு வீட்டுக்கு வரவே முடியாது துணிங்களு காயாது எங்க அம்மா அதுதா சொல்லுவாங்க அண்ணா நீங்க இப்ப சொன்னீங்கல்ல பெய்யற மழ நைட்டு பெஞ்சிர கூடாதா காலையில இந்த மனுஷங்லா வேலைக்கு போறதுக்கு உட்டா என்ன இப்புடி மழ பெய்யுதே மழ நாள்ல பாத்தீங்னா இதே ஒரு காரணமா வச்சுட்டு வேலைக் வரவுங்லா பத்து நிம்ஷோ லேட்டா வருவாங்க கேட்டா மழ மழண்ணுவாங்க அந்த மாரி ஒரு கால தாமதமாகு நெறைய இது இதுவாகு ரயில் ரத் ஆகு நறைய இருக்கு இல்லைங்ளா மேக மூட்டதுனால ஃபிளைட்டு இங்க கேன்சல் ஆகு
கண்டிப்பா கண்டிப்பா இந்த இப்ப கூட மழ பெஞ்சி ஆமா காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா நிலச்சரிவு ஏற்பட்டு எத்தனையோ வாகனங்கல்லா மூடிடுச்சா அப்போ அந்த அளவுக்கு ரொம்ப மோசோ அது வந்து என்னால கேக்கும் போதே இதா இருக்குது
எப்போமே காஷ்மீர்ல வந்து நிலச்சரிவு அந்த மண்ணெல்லா சரிஞ்சு விழறது நெறய நடக்குது எப்போமே நடக்குது அந்த ஒரு கோவில் போறாங்க பாருங்க காஷ்மீர்ல அந்த ஆ அதெல்லா அந்த எடத்தல்லா நறைய நடக்குது அப்டின் சொல்லி பாத்துருக்கே
ஏனா காஷ்மீர் ரோடே ரொம்ப சின்ன ரோடு அதுலயு வந்து அந்த அ ஒரு சீசன் அந்த நவம்பர் டிசம்பர்லா பயங்கரமான பனிப்பொழிவு ஏற்படு வண்டியே ஓட்ட முடியாது ரொம்ப சுமோஸ் இருக்கு அது ஆக்சிஜன் தத தட்ட இது வேற இருக்கு ரொம்ப இதா இருக்கு அப்ப முடியாதவங்கலா போனாலே இந்த சுவாசிக்க முடியாத ரொம்ப ஸ்ரகுலா வீஸ் சீங் வந்தவங்கலா போ முடியாதுதா மும்பைல பாத்தீங்னா மழ அந்த ஒரு டேனல் வது பூசா ஒரு இது கட்ட சோழங்க மாரி கட்டினா பெரிய ஹைவே அதெல்லா ஃபுல்ல கார் பிளாக்காய்ச்சி ஆனா அவ்ளோ தண்ணி எனா மும்பையில வந்து நா பா இப்ப நறைய ஏரியா வந்து மழ பெஞ்சாலே டைடா ஆகாது
ஆங்க மும்பைல மக்கள் தொகை அதிகோ இல்லிங்ளா மும்பை கல்கத்தா அந்த மாரி இடங்கல்லா வந்துட்டு மக்கள் தொகை கூட்டோ அதிக நெரிசல் எப்பவுமே இருக்கு நம்ப ஒரு சாதாரண நாளா இருக்கட்டு எப்போ போனாலுமே திருவிழா மாரி கடைங்கெல்லா ஜேஜேன்னு கூட்ட இருந்துகிட்டே இருக்கு
கண்டிப்பா அது வந்து ஏனா இந்த தண்ணிலா போக வழி இல்லல்ல எங்க போகு எல்லா எல்லா பில்டிங் அப்பாட்மெண்ட்ஸ் ரோடு ஃபுல்லா பிளாக் பண்ணி அந்த இது இர்கன்னால ஏனா அங்க மழ மழயுமே ரொம்ப இதா பெய்யாது ரொம்ப ஹெவியா பெய்யு அளவுக்கு அதிகமா பெய்யுஞ் சொல்லுவாங்க அப்ப அந்த மாரி பேயும் போது சடனா இப்ப ஒரு ஒரு வாலி தண்ணிய வந்து மெதுவா ஊத்தி விட்டோனா அது ஈஸியா போயிடு ஒரு ட்ரம்மு தண்ணிய ஊத்தி விடும் போது நம்ளுக்கே அட் டக்குனு அந்த இது போட இதா இருக் அதே மார்தா அளவுக்கு அதிகமான மழ பெய்யு போது ரொம்ப ஸ்ரகுல் ஆகுறாங்க அங்கல்லா காருல்லா ரொம்ப கஷ்ட்டோ ஏனா மக்களே அங்க ட்ரெயின் நிப்பாட்டிடுவாங்க அங்க ஃபுல்லா எலக்ட்ரிக் ட்ரெயின் நம்பிதா வந்து அவுங்க மும்பையே இருக்
இனி ட்ரெயின் தா நம்மலா நம்ம எப்பயோ ஒரு தடதா எலக்ட்ரி ட்ரெயின் ஏற்றோ அங்க பாத் திங்னா தெனசரிக்கி நாம்பர்லா டவுன் பஸ் ஏற மாரி அவுங்க எலக் ட்ரிக் ட்ரெயின்ல ஏறி ஏறி எறங்குறாங்க
ஆமா அதுதா வந்து அவுங்ளுக்கு அது இல்லன்னா ரொம்ப ஏனா அதெல்லா முக்காமந்நேரோ போனோ எலக்ட்ரிக் ட்ரெயின்லே முக்காமண்ணேரோ போனாங்கனா நார்மலா ஒரு ரெண்டு மண்ணேரோ போனு ரெண்
ஆமாமா ஆமா ஆனா ரொம்ப தூரோ போயிட்டு வேலைக்கி போறாங்க பாருங்க நம்பலா வந்துட்டு பக்கத்துல இரு இந்த வேலைக்கே லேட்டா தா போவோ பத்து மணிக்கு போ வேண்டிய எடத்துக்கே பத்து மணிக்கி பத்து இருவதுக்கு அந்த மாரி போய் சேர்றோ ஆனா அவங்க இவ்ளோ தூரோ மெனக்கெட் டு கெளம்பி போறாங்க
அது வந்து போய் ஆவணு ஏன்னா மும்பையில இருந்ததுனால அந்த அனுபவோ தெரியு எனக்கு ஏனா ஒரு அப்பார்மெண்ட்ஸ்ல இருக்கும் போது ஏன்னா காலையில எந்திரிச்சி அவுங்க வெளியப் போனாங்கனா நே நேரா வந்து ஒரு ஆட்டோ இருக்கு ஆட்டோ தா சேரிங் ஆட்டோ அதுலந்து ஏறி போயி ஜங்ஷன் போணு ஜங்ஷன்லர்ந்து ட்ரெயின புடிக்கணு அது பயங்கர கிரவுடா இருக்கு ஏனா ஒவ்வொரு த்ரீ மினிட்ஸ் ஒருக்கா ஒரு ட்ரெயின் வரு ஏன்னா அவ்ளோ ரஷு கால்ல அதுல ஏறி போய் அங்கருந்து ஒரு ஆட்டோ புடிச்சு கம்பெனிக்கு போணு விஷ்வ கம்பெனி தா போணு அது மாரி சாயங்காலோ அவுங்களுக்கு நிக்கிறதுக்கு யோசிக்கிறதுக்கு நேரமே கெடையாது அவுங்க நம்ம மாரி நம்ம நடக்கவே மாட்டாங்க ஓடிட்டே இருப்பாங்க அவுங்க சொ
ஓடுவாங்க உண்மதா ஆமா ஓடிட்டே தா இருக்கணு கரெக்ட்டு தா இப்பெல்லா நம்ம பாத்தீங்ன்னா நம்ம தெருல நட க்கு போதா நம்ப அய்யய்யோ நம்ப ட்ரெஸு கரெக்ட்டா இருக்கா நம்ப தல முடி கரெக்ட்டா இருக்கானு பாத்துட்டு நடப்போ அவங்கல்லா அப்டி கெடையாது எது எப்டி பறந்தா நமக்கு என்ன நம்ம ஓடனோ நம்ம வேல நம்ம உண்டு அவ்ளோதா ஓடிக்கிட்டே இருப்பாங்க பிஸி லைஃபா இருக்கு அங்க இந்த பேங்களூர் சிட்டி இதெல்லா பாத்தீங்ன்னா யாரு யார பத்தியு பாத்துட்டு இருக்கிறதுக்கான நேரமே கெடையாது அவங்க அவங்களோட வேலைய பார்கவு அவங்க வேலைய முடிச்சுட்டு வந்து அடுத்த ஷெடியூல் வச்சிருப்பாங்க அடுத்தடுத்து நம்ம இந்தந்த வேல பண்ணணு இது இருக்கு இன்னிக்கி காய் வாங்க போனு இன்னிக்கி இத பண்ணணு அத பண்ணணும்னு அப்டி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நா வந்து பெங்களூர்லதா தங்கி வேல பாத்த அப்போ மூணு வருஷோ தங்கியிருந்த அப்போ வந்து பாத்தீங்ன்னா எங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்காக்காங்களா ஐ டி கம்பெனி நாங்க வந்து நர்சிங் முடிச்சிருக்க நர்சிங் குரூப் நாங்க ஒரு ரூம்ல இருக்கோ அப்டியே எல்லாருமே அபார்ட் மென்ட்டு தா வச்சுக்கோங்கள ஒரு அபார்ட்மெண்ட் எடுத்து வாடக மாரி எடுத்து அ உட்டுருந்தானுங்க இந்த நா வேல செஞ்ச ஹாஸ்பிட்டல் மூலியமாதா விட்டு இருந்தாங்க அப்போ எதிர்ல இரு அவுங்களே பாக்க முடியாது ச் ஓடிட்டே இருப்பாங்க அந்த அந்த நேரோ வந்து ஓடுவாங்க இன்னொன்னு பாத்தீங்ன்னா நம்ம ஊர்லயே இருக்கிறனால நம்ம வேற லாங்குவேஜ் கத்துக்கறது கெடையாது நமக்கு வந்து மத்த லாங்குவேஜ் தேவைப்பட்றது இல்ல வெளியில போகும்போது நமக்கு வேற ஒரு மொழி தேவயா இருக்கு அத கத்துக்க வேண்டிய அவசியோ அங்க இருக்கிறனால நமக்கு கத்துக்குறோ ரெண்டாவது நமக்கு மொழி தெரியாதவ தா அவ நம்மள என்னா நெனச்சா நமக்கு என்னன்னு நம்ம வந்து தைரியமா இருக்குறோ ச் ஒரு இந்த சங்கடோ இருக்கிறது இல்ல ஏன்னா எனக்கே சொல்ற இப்ப ஏ சொந்த ஊருக்கு வந்துட்ட எனக்கு வந்து இங்க வந்து நைட் ட்ரஸ் போடுறதுக்கு கூச்சமா இருக்கு நா ஒரு பொண்ணா ச் எனக்கு ஒரு கூச்ச இருக்கு ஏ இப்ப இன்னைக்கு இன்னைக்கு தா இன்னய சம்பவோ தா இன்னைக்கு எங்க அக்கா கிட்ட கேக்குறே ஏய் ஒ பொண்ணுக்கு எடுத்துட்டு போயிடுறி அடுத்த தட வந்தா ட்ரெஸ் எல்லா ஏன்னா நா நைட் ட்ரெஸ் அங்க இருக்கு போது போட்டே எனக்கு இப்ப அதெல்லா போடல வேஸ்ட்டா இருக்கு அதிகமா யூஸ் பண்ணல புதுசாவேதா இருக்கு நீ எடுத்துக்கிறியா ஒ பொண்ணுக்கு கொடுத்தான ஏதா நெனச்சிக்கிவியா அப்டின் கேக்குறே அங்க வந்து ஏ டி நீ போடுவ தானே உனக்கு போட்டு பழக்கம் தானே ஏ ‍போட்டு பழக்கோ தா போடுவதா நம்ம ஊருக்கு வந்து போடும் போது எனக்கு என்னமோ அது ஒரு மாரி இருக்கு யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ ச் ஆ யார ஏத சொல்லிடுவாங்களோ எ நீ அப்டில்லா யோசிக்கிற ஆளே இல்லையே பயப்படாத ஏ அப்டி நெனைக்கிற வேணா என்னமோ மாரி இருக்கு வேணா வேணா வுடு நைட்டிலயே இருந்துட்டு போறேன்ற மாரி அங்க பாத்தீங்கன்னா கை இல்லாத டிரெஸ் போட்டு போயிருக்கே கூச்சப்பட் தில்ல ஷால் இல்லாத போயிருக்க கூச்சப்பட்டதில்ல அங்க அந்த மாதிரி தோணல அடுத்தவ நம்மள அப்டி பாக்கல
கண்டிப்பா அதா நாங்க மும்பையில இருக்கும்போது செரி அவுங்க இப்ப நம்ம ஊர்ல ஒரு எடத்துல இப்ப ஒண்ணு ஒரு கடைக்கு போனாலுமே அங்க ஒரு ரெண்டு பேர் வெட்டியா உட்காந்து இருப்பாங்க ஒரு டீ கிடையா இருக்கட்டு ஒரு நம்ம ஃபேமிலியா நா யோசிப்பே சில நேரத்துல நா ஃபேமிலியா ஏதாவது ஒரு டீ குடிக்கலா னா அந்த சிச்சுவேஷன் நல்லாவே இருக்காது ஏன்னா ஒரு தம் அடுச்சிட்டு இருப்பாங்க ஒரு உட்க்காந்து வெட்டியா பேசிட்டு இருப்பாங்க நம்மள மேலயு கீழேயு பாப்பாங்க ச் அப்ப அ நம்ம ஒய்ஃபோட போம்போது ரொம்ப சங்கடமா இருக்கு ஏன்னடா இப்டி மோசமா இருக்கன்னா மும்பையோ வெளிய அவுட்ரு போய்டேனா அடுத்தவன பத்தி அவ கவலையேப்பட மாட்டாங்க அவுங்க ட்ரெஸ்ஸோ இருந்தா கூட யோசிக்க மாட்டாங்க யோசிக்க நேரமே இல்லங்களுக்கு அவங்க பிசி ஸ்டேடியுலா இருப்பாங்க அவங்க எப்டி இருக்காங்க ஆனா கண்டுக்கவே மாட்டாங்க இங்க மட்டுதா ஒரு ஆள போனா என்ன இப்டி போகுது அப்டி போகுது இந்த மாரி பேசுறதுக்கு வந்து இங்
இப்ப நம்ம நடந்து போறோனா நம்பள இப்ப பாக்கவே மாட்டாங்க என்னா இப்ப நா ஒரு இது எடுத்துட்டு போறானா நீ என்ன எடுத்துட்டு போறனு யாரு கேக்க மாட்டாங்க இது என்னானு கேக்க மாட்டாங்க அவூங்க எதுவுமே தலையிட மாட்டாங்க ஆனா இந்த தெருவுல பாத்தீங்கன்னா ஒரு பொருள் நா ஒரு கட்டப்பையில எடுத்துட்டு வரேன்னா எங்க போயிட்டு வர என்னா வாங்கிட்டு வர என்னாது அது உள்ளார அப்டின்னு கேள்விக்கே நா ஐயயோ இதெல்லா அன்வான்டடான கொஸ் டினு ஃபஸ்ட்டு வந்துட்டு இதெல்லாம் ஆமா உண்ம இத இத கேக்குறதுக்கே ஃபஸ்ட் உனக்கே நா கூசலியாய எதுக்கு ஒருத்தரோட தனிப்பட்ட இதுல வந்து கேட்டுட்டு கெடக்குறீங்க கடைக்கு போய் வருவாங்க எதோ வாங்கிட்டு வருவாங்க அது ஏ கேக்குறோன்றதே கெடையாது இப்போ ஒரு ஒரு துணி பவுடர் லிக்விடு வாங்கிட்டு வரே அது கேக்குறாங்க இந்த லிக்விட் எவ்ளோ இது நல்லா அழுக்கு போதா இது நல்லா இருக்குதா வாங்கி த்தா தா தெரியு நானு இப்பதா வாங்குறே எனக்கு தெரியாது அப்டின்ட்டு வந்துட்டே இல்ல ஒண்ணு கூட வாங்க முடியாது ஒரு த்தர் முன்னாடி நம்ம ஒண்ணு
ஆனா வெளியூர்ல ரொம்ப சிம்பிளு ஆமா வெளியூர்ல ரொம்ப சிம்பிள் ஒருத்தர் பார்த்தால ஸ்மைல் பண்ண போயிடுவாங்க ரொம்ப தெரிஞ்சவங்கலா இருந்தா மத்தபடி யா கண்டுக்க மாட்டாங்க தெரிஞ்சா ஸ்மைல் பண்ணுவாங்க நம்ம ஸ்மைல் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டிதா அவுங்க என்ன பண்றாங்க அவுங்களுடைய பர்சனல் லைஃப்ல ஆமா தலையிடவே மாட்டாங்க ஆனா இங்கதா அப்டியே ஆப்போசிட்டு
தலையாட்டிட்டு போயிடுவாங்க இப்ப என்னை பார்த்தா கூட எனக்கு தெரிஞ்சவுங்க நம்ம நடந்து வரேன்னா இப்பதா டியூடியானு வாங்க ஜஸ்ட் ஒரு ரெண்டே வாரத்து டியூட்டியா அப்டினுவாங்க ரெஸ்டா அவ்ளோதா இதை தவிர வேற எதுமே பேச மாட்டாங்க நம்மளோட யூனிஃபார்ல இருந்தா டயூடியானுவாங்க கலர் ட்ரஸ் ல இருந்தா ரேஸ்டா இன்னிக்கு அப்டினு கேப் பாங்க ஆமா அப்டின்னு மண்டையாட்டன முடிஞ்சு அவங்கள்ட நீ விளக்கமே கொடுக்க வேணா இப்பதா எழுந் ஏயா லேட்டா எழுந்தியா என்ன ஆக்கண எதுவு கேட்க மாட்டாங்க
ஆம்மா
ஹெல்பு கேட்டா கூட செய்வாங்க ஒ ஏதோ ஒண்ணு வேணு ஜஸ்ட் இது வேணு அது வேணு ஏதா ஒரு ஹெல்ப்பா கெட்டா கூட ஒடனே பண்ணுவாங்க ரெண்டாவது வந்துட்டு அதிகமா வந்து ரெஸ்பெக்ட்டா இருப்பாங்க ரொம்ப மரியாதி கொடுப்பாங்க ரொம்ப வந்து இப்ப நம்ம ஒரு டைமுக்கு ஒரு கூப்ட்டு இருக்கோனா அந்த டைம்கு அவுங்க வந்துருவாங்க வந்து நமக்கு கூப் டிங்ளேன்னு வந்து சொல்லுவாங்க இல்ல எனால இன்னைக்கு வர முடியலன்றதையாவது சொல்லுவாங்க ஆ நம்பாளுங்களா அப்டி இல்ல கூப்டனா ஆ ஆ நீ அன்னைக்கு கூட்டல நா மறன்டனே ஐய்யயோ வரலான் தா இருந்தே அப்டின்னுவாங்க
ஆமா அது நம்பளுக்கான மரியாத கொடுக்க மாட்டாங்க இங்க கிடைக்கா
உண்ம ஒரு அக்கா தமிழ்காரங்க அங்க வந்து நானு எதார்த்த மா அவங்கள பாத்து பழகுன அவுங்க வந்துட்டு என்ட ஃபோன் நம்பர் எல்லா கொடுத்துட்டு அட்ரேஸ் எல்லா இங்கதா கா வீட்டு பக்கமே தா காமிச்சு குடுத்துட்டு போயிட்டாங்க என்ன வந்து வர சொல்லிட்டாங்க நீ வாம இன்னைக்கு வாமா வீட்டுக்குன்னு சொன்னாங்க நா வந்துட்டு வான்னு கூப்டடோனே நம்ப எப்டி போறதுன்னட்டு நா அத பெருசா இது பண்ணல சும்மா கூப்பிட்டாங்கன்னு நானு விட்டுட்டே அத சீரீஸா எடுத்துக்கல கடைசியில அடுத்த தட காய்கறி வாங்குறப்ப என்னய பாத்துட்டு கேக்குறாங்க நீ வருவனு நா வெயிட் பண்ணே நீ ஏ வர் வரல உன்னால நா கோயிலுக்கு போவாம உட்காந்திருந்தே அப்டின்னும் போதுதா எனக்கு ஒரு மாரி ஆயிடுச்சு சய் நம்ப கடைசில நம்ப ஊர் புத்தி நம்பளுக்கும் வந்துருச்சி பாரு ஒருத்தர் நம்பள மதிச்சு கூட்டாங்க நம்போ போவாத போயிட்டமே தப்பு இல்ல இது நம்ப ஊர்ல இந்த மாரிதா நடக்குமா நம்ப ஊர்ல்லா அந்த பழக்கமே நமக்கு அப்டியே இருக்கு பாரு அப்டின்ற மாரி நானே என்ன திருத்திக்கிட்டே நறைய வெளியில போம்போது நறைய கத்துக்கலா நெறைய நல்லது கத்துக்கறதுக்கு ஆனா வாய்ப்பு இருக்கு வெளியில நம்ம வீட்டுல நம்ம ஊர்ல அந்த அளவுக்கு எதுவு கெடைக்காது
கண்டிப்பா கண்டிப்பா
இங்க வந்து பாத்த மனுசாவே ஆ